நல்லாருக்கீங்ளா தோழி
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கா தோழி
சாப்ட்டாச்சா என்ன பண்ணிட்ருக்கீங்க
சாப்ட்ட தோழி இன்னைக்கு வந்து கொஞ்ச மாவு இல்ல அதனால காலை உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு சிவப்பு அவளு
சரி
ப்ரெட்டு நெலக்கடல ஜாமு முட்ட ஒரு நாலு அவுச் சு மெளகுத்தூளு உப்பு போட்டுட்டு குடுத்த கொஞ்சமா மேகி கொஞ்சமா செஞ்சே தோழி
ஓகே ஓகே மாவு இருந்தா இப்ப மாவு இல்லாதுனால பல வேலை ஆகி
ஆமாமா மாவு இருந்தாலு வந்து ஒரு ரெண்டு நாளுதா இட்லி தோச தோழி மத்த நாளு பாத்தீங்கன்னா நா இந்த மாரி சிவப்பு அவுலு வெள்ள அவுல்ள ஏதாது செஞ்சு குடுக்குறது புட் டு இது மாரி உணவுகள் வந்து காலைல நாங்க எடுத்துக்குவோ அதுனால மாவு இருந்தாலு இல்லாட்டியு எனக்கு பெருசா தெரியாது
ஆ அது பழகிட்டுனா உங்குளுக்கு பிரச்சன இல்ல
ஆ ஆமா நம்ம செல பேரு மாவு இல்லனா ஐய்யயோ மாவு இல்லேயே என்னா பண்ணுவ என்னா பண்ணுவ உணவுகள் சமைக்க நெறயா இருக்கு அதனால இன்னைக்கு காலையிலியே ஒரு நாலஞ்சு வகையான காலை உணவு கொஞ்ச கொஞ்சமா எல்லா சாப்ட்டாச்சு
எல்லா கலந்து சாப்ட்ட மாதிரி ஆயிரு
ஆ எல்லா அவல் சிவப்பு அவுலே வந்து ரொம்ப ஒடம்புக்கு நல்லது அது கேக்குதா தோழி
ஹலோ
கேக்குதா தோழி தோழி கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ கேக்குது அதா சிவப்பு அவுலே ஒடம்புக்கு நல்லது நமக்கு அதுவே சாப்ட்டாலே கொஞ்சோ வா அவ்ளோ பசி இருக்காது கேக்குதா தோழி
ஆகேக்குது கேக்குது தோழர் சொல்லுங்க
ஆ அதா அது சிவப்பு அவுலு வந்து ஒடம்புக்கு நல்லது நீங்க செய்வீங்களா தோழி வீட்ல சிவப்பு அவுல்லா
செ சிவப்பு அவுலு வந்து செய்வோ ரொம்ப ரேர்தா அது
ம்
அது வந்து அந்தளவுக்கு எங்க வீட்ல யாரு விரும்பமாட்டாங்க எங்க வீட் இல்ல எல்லாரு வீ வீட்டையு போல வந்து மாவு மாவுதா இருக்கணு தெனமு தோச இட்லி அப்டிதா ஏனா அவங்களோட வேல சீக்கிரமா முடியணு அப்டிங்கறதுக்காக
ம்
அந்த இட்லி மாவு தோச மாவு அதுதா இருக்கணு அப்டிம்பாங்க
வேல சீக்கிரோ முடியணு தோழி இன்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷியோ நேர மின்மையு நமக்கு வந்து இப்ப நா சொன்ன உணவுகள் வந்து எனக்கு தயார் பண்றதுக்கு ஒரு பத்து பத்து நிமிடம் இல்ல காமண் நேரந்தா ஆனுச்சு அதுக்குனா சட் னி அரைக்கணு இட்லி ஊத்தணு இதெல்லா பாத்தீங்கன்னா வச்சுக்கியே சிலிண்டரோட அளவுமே நமக் கு பாத்தீங்கன்னா அளவு நமக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலா இந்த மாரில்லா சாப்பாடு நம்ம செஞ்சு சாப்புடும்போது
நீங்க சொன்னது வந்து நல்ல விஷியந்தா அது வந்து ஒடம்புக்கு ஆரோக்கியமானது கூட வெறு இட்லி தோசைல வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமான விஷியங்கல்லா இல்ல ஆனா இந்த சிவப்பு அவுல்ங்குறது ஒடம்புல வந்து அந்த ரத்த சோகை எல்லா இல்லாம இருக்கு ஒடம்புல ரத் க்கா அதிகமா ஊர்றதுக்கு அது பயன்படு அப்டி எல்லா சொல்லுவாங்க
ஆமா தோழி நீங்க டெய்லியு தினசரி இட்லி தோச சாப்புடுறவங்ளா இருந்தா கம்பு இட்லி கேழ்வரகு தோச இது மாரி எடுத்துக்கலா தோழி டெய்லியு அதே மாவுல வந்து நம்ம வந்து தோச ஊத்தியோ இட்லி ஊத்தியோ சாப்றதுக்கு இது மாரி உணவுகள நீங்க எடுத்துக்கலா
கண்டிப்பா இப்ப நானே வந்து எங்க வீட்ல திணை அந்த திணை பொங்கல்றது ரெகுலரா செய்வோ அது நல்லாருக்கு த பொங் அரிசிக்கு பதிலா நம்ம திண்ணைய சேத்துகறது திண்ணையு பைத்தம்பரு பையு நல்ல கழுவிட்டு வேக வச்சு பொங்கலுக்கு எப்டி என்ன பதம் செய்வோமோ அத அதே மாரி செஞ்சோம்னா டேஸ்ட் கொஞ்ச கூட மாறது அதே மாரி இருக்கு கண்டு புடிக்க முடியாது
ஆ தினண நல்லாருக்குமா தோழி நா செஞ்சதுல்ல பொங்கலே ஆக்சுவலா பொங்கல் இந்த சேமிய எல்லா என்னுடய கொழந்தைகளுக்கு பிடிக்க மாட்டேது மத்தபடி இந்த மாரி மொளக்கட்ன பயிரு தானியங்கள் இந்த முட்ட இந்த ஓட்ஸ்ல ஒரு நாளு மில்க்ஷேக் இது மாரி வாரத்துல இந்த உணவுகல்லா சாப்டுவாங்க இந்த சேமியா அ இந்த கேழ்வரகு இதெல்லா பாத்தீங்கன்னா சாப்றது ரொம்ப ரேரு அதும் பொங்கல்லா எறங்கவே எறங்காது
கண்டிப்பா ஏனா பொங்கல் நீங்க இது மாரி செஞ்சு குடுங்க இந்த குதிரைவாளினு கு குருண குருணையாருக்கு அதெல்லா வந்து திணை வந்து ரொம்ப குருண குருணையா இருக்கு சீக்கிர வெந்துரும் அது சமைக்கறதுக்கு ஈஸியா இருக்கு அத நீங்க வந்து ஆமா குக்கர்லயு தல நீங்க டெரக்டாவே வச்சாலுமே நல்லாருக்கு
ஆ
குக்கர்ல வச்சிங்கன்னா இன்னு எளிதாருக்கு டெரக்டா வக்கிறதுனா கொஞ்ச டைம் எடுத்துக்கு கால நேரத்துல நம்ம அவசரமா பண்றோன்னா குக்கர்ல வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வச் வச்சோன்னா அதிகபட்சம் ஒரு ஆறு விசல் வச்சோம்னா நல்லா குழஞ்சு மாவாய் டு தண்ணி மட்டும் கொஞ்ச அளவா ஊத்தணு ரொம்ப அதிகமா ஊத் திட கூடாது அந்த அளவு பதத்த பாத்துட்டு ஊத்திட்டு எப்போது போல பொங்கலு எப்டி நீங்க மிளகு சீரகம் போட்டு தாளிப்பீங்களோ அதே மாரி இதுலே தாளிச்சிட்டு சாப்டீங்ன்னா கொஞ்ச கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது இன்னு நல்லாவே இருக்கு சொல்ல போனா
ஆ நீங்க சொன்னத வச்சு ஒரு வேள செஞ்சு பாக்குறோ தோழி எனக்கே பொங்கல்லா புடிக்காது ஆனா நீங்க சொன்னத வச்சு சாப்பு கோயில் பொங்கல்லா புடிக்கு மெளகு பொங்கல் வந்து அது ஒரு அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு ஆ அதுனால வந்து நீங்க சொன்னத வச்சு தின்னண பொங்கல்லா ஒரு முறை செஞ்சு பாக்கறே
அது இப்போ நீங்க ப ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோ எடுத்தீங்னா நல்லாருக்கு
பருப்பு பாசி பருப்பு திணையுமா
ஆமா எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஆனா அந்த திணை வந்து இப்ப ரொம்ப குட்டி குட்டியா இருக்கறதுனால அ முக்கால் பகுப் ப ஒரு டம்ளர்ல முக்கால் டம்ளர் தினை எடுக்க ஒரு டம்ளர் தினை எடுக் எடுத்தீங்கா அதுக்கு முக்கால் டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுக்கணு அப்டி எடுத்தீங்கன்னா கொஞ்ச டேஸ்ட் நல்லா இருக்கு ஏன்னா சில பேர் வீட்டுக்கு ஒண்ணுக்கு பாதி அப்டின்னு தா எடுப்பாங்க
ஆ
நீ அது மாரி எடுக் கண்ணு ஒண்ணுக்கு முக்கால் அப்டின்னு எடுத்தீங்கன்னா அந்த டேஸ்டு கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த பாசிப்பருப்பு வந்து அதிகமா போட போட அந்த டேஸ்ட் கொஞ்ச கூட்டி குடுக்கு
சொல்லி நா கண்டிப்பா நானு ஒரு முறை செஞ்சு பாக்குறே ஏனா பழக்கப்படுத்துறே ஏன்னா திணைங்கிறது வந்து ரொம்ப முக்கிய இல்லயா
கண்டிப்பா ஏன்னா ஆதி காலத் துல இந்த அ இருக்கிறவங்க அந்த மல கிராமத் த்துல வாழ்றவங்க எல்லாருமே இந்த திணை தா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஏனா அதுதா அந்த உடம்புக்கு அந்த வலு சேக்குறதுங்கிறது அந்த திணைதா
கண்டிப்பா நா அத
பாருங்க நல்லா இருக்கு ரெண்டாவது எனக் குழந்தைங்களுக்கு வந்து வேற எதாவது நம்ம இந்த திணையை வேற எதாவது செஞ்சு குடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க இல்லனா நீங்க தோசை மாரி ஊத்தி குடுக்கலா ஒரு நாள் நைட் ஊற வச்சு அரைச்சி ஊத்தி குடுக்கலா இல்ல இந்த இட் இந்த மாரி பொங்கல் செஞ்சி குடுத்தீங்கனாலு நல்லா சாப்புடுவாங்க
கண்டிப்பா தோழி ஆனா காலை உணவுக்கு வந்து மோஸ்லி வந்து கஞ்சியா சத்துள்ளதா குடுத் குடுத்தா கூட ஏதோ ஒரு சாப்பாடு கொஞ்ச குடுத்துட்டு கஞ்சியா குடுத்தா கூட அது ஜூஸ் குடிக்கிறத விட இது கொஞ்ச ஹெல்த்தா இருக்கு
ம்
ஒருமுறை நானு ஒரு முறை செய்தி பாக்குறே கேழ்வரகுல வந்து கம்மங்கூழ் கேழ்வரகு கூழ் எல்லா செய்வீங்களா தோழி உங்க வீட்ல
ம் கூழ் எல்லா செஞ்சது கிடையாது ஆனா பவுடர் இருக்கு ஆ அது வந்து என் க குழந்தைக்காக கஞ்சி வெச்சி குடுப்பே சாப்பிடாத நேரத்துல வந்து அத கொஞ்ச நா நல்லா தண்ணியில கரைச்சிக்கிட்டு வெந்நீர்ல ஊத் தி கலக்கி கொதிக்க வச்சு நல்லா கூழ் மாரி அதுல கொஞ்சோண்டு அ நாட்டு சக்கர போட்டு அவனுக்கு குடுப்பே அ குழந்த கொஞ்ச விரும்பி சாப்பிடுவாங்க அது ரொம்ப பிடிக்கு அவுங்களுக்கு அந்த கேழ்வரகுங்கிறது கம்பு வந்து நாங்க செஞ்சி சாப்ட்டது இல்ல
ம் கம்பு வந்து ஒண்ணு இல்ல தோழி நம்ம ஊற வச்சு நைட்டு ஊற வச்சிர்ணு தோழி கொஞ்ச ஒரு அரை மண்நேர ஊற வச்சுட்டு அத நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அரச்சரணு தோழி தண்ணி விட்டு அரச்சி நல்லா ஒரு கிளாஸ் தண்ணிய ஊத் த்திட்டு நல்லா கஞ்சி பதத்துக்கு நல்லா கரைச்சிர்ணு கரைச்சிட்டு அதுக்கப்புற அடுப்புல தூக்கி வச்சுட்டு அப்டியே கிண்ட வேண்டிதா கிண்டி அது திக்கா ஒரு மாரி நொரச்சி நொரச்சி மூணு தடவ வரு அந்த கம்பு வெந்திருக்கான் அதுலே தெரியு வெந்ததுக்கு அப்புற கொஞ்ச அரை அளவு வந்து உப்ப போட்டுட்டு ம் அத எடுத்து வச்சுட்டீங்கன்னா காலையில அப்படியே திண்டாட்ட களி மாரி ஆயிடு அத நம்ம என்ன பண் ணனு ஒரு ரெண்டு டம்ளர் மோரு ஆ நீராறு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் சின்ன வெங்காய ஒரு புடி எல்லாம் போட்டு நல்லா கையால பெசஞ்சி உட்டு நல்லா தண்ணியா குடிக்கிற பதத்துக்கு ஒரு சொம்பு குடிச்சோம்னா காலசாப்பாடே தேவ இல்ல தோழி
இப்ப அது சொல்றாங்க எனக்குமே அது ரொம்ப நாள ஆசையா இருக்கு குடிக்கணுனு அது அந்த முயற்சி எல்லா பண்ணி பாத்ததில்ல அத பண்ணி பாக்கணுனு நானு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கே என்னன்னே இப்ப ரோட்லயல்லா எல்லா இடத்துலயுந்தா போற இடத்துல எல்லாமே கம்பு களி கேப்பங்களி அப்படின்னு சொல்லிட்டு விக்கிறாங்களே அதெல்லா பாக்கும்போது சாப் புணுனு ஆசையா இருக்கு ஆனா என்னுடைய கணவர் வந்து எங்கயுமே வண்டிய நிறுத்தவே மாட்டாரு அப்படியே வ லச்சி அப்டியே போவாரே தவிர நம்ம நின்னு எங்கேயு வாங்கி சாப்ட்டதே கிடையாது ஒரு நாள் நம்மளே வீட்ல முயற்சி பண்ணி பாக்கலா அப்படின்னு தா இருக்கே நானு
கரெக்டு ஆ தோழி இதோ வரே தோழி ஆ சொல்லுங்க தோழி
ரொம்ப இத மாரி நாய்ஸ் இருக்க கூடாது தோழி பாத்
ஆ ஆ சரி தோழி சரி தோழி
ஆ சொல்லுங்க மதியத்துக்கு என்ன சாப்பாடு ஒங்க வீட்ல
மதியத்துக்கு தோழி என்னுடைய கணவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்க விருந்துக்கு அதுனால வந் து நானு எ கொழந்தைகள் தா அதுனால என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சமா சிக்கன் எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காங்க தோழி அந்த சிக்கன கொஞ்சோன்டு கிரேவி மாரி செஞ்சுட்டு தயிரு இரு க்கு வுன்னோ கொஞ்சோண்டு பசங்களுக்கு மட்டு கொஞ்சமா போட்டு பொறுச்சு குடுத்துட்டு அதுக்கப்பறோ அதா தோழி நா கொஞ்சோண்டு கிரேவி சிக்கன் கிரேவியு சிக்கன் சிக்ஸ்டிஃபைவ் கொஞ்சோன்டு பொறுச்சு பசங்களுக்கு மதியானோ சாப்ட வேண்டியதா நாங்க ரெண்டு பேரு
சரி சரி
நீங்க என்ன தோழி இன்னக்கி ஆ இன்னக்கி நாயிற்றுக்கெழம சிக்கன்லா
எனக்கு ஒடம்பு சரியில்லங்கறதுனால இன்னக்கி எதுவுமே எடுக்கல ஏனா எப்போது மே எங்க வீட்ல மத்தவுங்க எல்லாருமே சைவோ நா எங்க அப்பாவுந்தா அசைவோ
ம்
ஆ அதுனால சமைக்கல ஒண்ணு பெருசா நா தா சமைக்கிறதுல நா தா சமைக்கணு எனக்கு ஒடம்பு சரியில்லாததுனால எதுவுமே எடுக்கல அப்டியே இருக்கு இன்னக்கி சைவ சாப்பாடே சாப்ட்டு முடுச்சுப்போ ஏனா ஒடம்பு சரியில்லைங்கிறதுனால வயிரு புண்ணா இருக்குற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது சோ வந்து கா ரம்லா இல்லாம தயிர் சாதோ மாரி ஏதாவது சாப்ட்டுப்போ அப்டின் தா இருக்கே இன்னக்கி அதுனால பெருசா ஒண்ணு செய்யல
வயிறு புண்ணா இருக்கிறதுனால தோழி நீங்க வந்து அகத்திக்கீர இருக்குல தோழி
ஆமா
அகத்திக்கீரய ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து இன்னக்கி நைட்டு செய்யிங்க தோழி வேணா அத வாங்கிட்டு வந்து என்னா பண்ணீங்க அரிசி கொஞ்சமா ஊற வச்சு கொஞ்சோன்டு தண்ணி எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதுல வந்து சின்ன வெங்காயோ ஒரே ஒரு ஒரே ஒரு சின்ன பச்ச மெளகா போட்டுட்டு ஒரு ஒரு பாதி தக்காளி போட்டீங்கன்னா போது சின்ன வெங்காயோ நாட்டு வெங்காயோ நெறைய போட்டுக்கங்க போட்டுட்டு அந்த கீரய அதுலயே வேக வச்சு எடுத்துருங்க வேக வச்சு எடுத்துட்டு அது வந்து என்னன்னா மெளகு சீரகோ அ நல்லா இடு இடுச்சு போட்டாலு சரி இல்ல கொண்ட ப பவுடரா இருந்துச்சுன்னா அதுல அர அர ஸ்பூன் போட்டீங்கன்னா ஒங்களுடய காரத்துக்கு தகுந்த மாரி போட்டீங்கன்னா காலேல எந்துருச்சு பல்ல வெளக்கிட்டு மறுநாள் குடிங்க தோழி அந்த வயிறு புண்ணு வயிறு எரிச்சல் வயிற்று வலி எல்லாமே கேக்கு தோழி
என்ன படனு நைட்டு ஊற வைக்கணுமா
நைட்டு அந்த அரிசி தண்ணி இருந்தா ஓகே நல்லது இல்லன்னா நீங்க வெறுந் தண்ணில கூட அந்த அகத்தி கீரய வேக வைங்க தோழி மண்சட்டி இருக்கு இல்லையா மண்சட்டி
ஆமா
அந்த மண் சட்டில என்னா பண்ணுங்க நல்லா மண் சட்டிய நல்லா கழுவிட்டு கீரய நல்லா அகத்த கீரய நல்லா உருவி வச்சுக்கங்க தோழி ஒருபுடி எல்லா ஒரு கைப்பிடி அளவு கீர அந்த கீரையோட ஒருபிடி அளவு நாட்டு சின்ன வெங்காயோ
சரி
ஒரு பா ஒரு பாதி தக்காளி ஒரே ஒரு சின்ன பச்ச மெளகா அதப்ப இதெல்லா போட்டு தண்ணிய ஊத்தி வேக வச்சிரு வெங்காயோ தக்காளி பச்ச மெளகா இது மூணு நல்லா வந்துரட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்பறோ ஒரு புடி இந்த அகத்தி கீரைய போட்டு அந்த கீர வெந்ததுக்கு அப்பறோ அதுல வந்து கீரைய மூடக்கூடாது தோழி
ஆ
அதுல வந்துன்னா கொஞ்சமா மெளகு கொஞ்சோண்டு ஜீரகோ நீங்க நுனக்கி போட்டாலுமே செரி போட்டுட்டு நல்லா அந்த ஆரணத்துக்கு அப்பறோ தா மூடி போட்டு வைக்கணு நைட்டு காலையில எந்திரிச்சதுமே நீங்க என்ன பண்றீங்க அத வந்து சிறிதளவு வெது வெதுப்பா அடுப்புல வச்சு ஆ செரி ஆ நன்றி தோழி